கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது நா உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷய கேக்கணுன்னு நெனைச்ச நீங்க சமீபத்துல என்ன என்ன படங்கள் பாத் திங்க அதோடைய வியூஸ் உங்க ரிவியூஸ் எப்டி இருக்கு உங்களுக்கு அத மாரி இப்ப வர படங்கள் புடுச்சிருக்கா இல்ல முன்னாடி வர இந்த மாரி க வளது அந்தக் காலத்து படங்கள் தா ரொம்போ புடிச்சிருக்கா அத மாரி உங்களுக்கு ஏதாச்சு ஒப்பீனியன் இருக்கா
ம் நா இப்போ ரீசெண்டா பாத்த படம்னா இந்த சூர்யாது ஒண்ணு வந்துச்சு கருப்பு அந்த படம் பாத்தே ஓகே நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸு நல்லா இருந்துச்சு நல்லா பாக்குறதுக்கு செமையா இருந்துச் ச்சு எஃபெக்ட்டு எல்லாம் மே ஆனா ஸ்டோரி லைன்னு பாத்தா ஒண்ணுமே கெடையாது
நானு ரீசென்ட் டா அந்த மூவி பாத்த ஆனா ஸ்டோரிஸ் ஒன் லைன் ஸ்டோரி தா அதுல ஒரே ஒரு வார்த்தை கோர்ட்ல என்ன தப்பு நடக்குது அததா சொல்லியிருந்தாங்க பட் அந்தக் காலத்துப் படங்களுக்கு இந்தக் காலத்துப் படங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நெனைக்கிறீங்க
ஸ்டோரியே இல்லியே ஒன்னுமே இல்ல ஒரு ஃபீலே இல்ல அந்த மாதிரி அப்போ நமக்கு ஒரு படம் பாத்தம்னா அச்சச்சோ இந்த மாதிரி ஆயிடிச்சே அடுத்தது இவுங்க இன்னா பண்ணுவாங்க அப்பிடின்னு நம்மள ஃபீல் பண்ண வச்சாதா அந்த படோ வந்து நல்லா உயிருள்ள படமா இருக்கு ஆ என்ன ஒரு வாட்டி பாக்கலா அப்டிங்கிற மாரிதா இருக்கு இப்ப எல்லா படமுமே வந்து சும்மா வந்து ஹீரோக்கு வந்து பில்டப் குடுத்து ஆ ம் மியூசிக் போட்டு கெத்தா காட்டுறது மட்டுந்தா இப்போ இருக்க படத்துல இருக்கு
ஆ நீங்க சொல்றத நா கண்டிப்பா ஒத்துக்குறே இப்ப இருக்குற படங்கள் ஒன்லி மியூசிக் சாங்கு ஆ வெளிநாட்ல போய் ஒரு நாலஞ்சு ஷூட்டு அது பிரமாண்டமா காட்டுறது ஆனா கதன்னு எடுத்து டோ ஒண்ணுமே கெடையாது அந்தக காலத்துல சிவாஜி கணேசன் அவுங்கள்லா நடிச்ச படங்கள் பாத்தீங்கன்னா நமக்கே க இ கண்ல தண்ணி வந்து அழுகுற அளவுக்கு கதைகள்லா இருந்துச்சு பாசமலர்கள் இன்னு நெறைய கதைகள் அவர் சொல்லலா அவுங்க நடிப்பு ஹீரோவுக்கு ஈக்குவலா ஹீரோயினுக்கு வந்து அந்த காலத்துல முக்கியத்துவோ குடுத்து நடிச்சாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஹீரோ பா சப்ஜெக்ட்னா ஹீரோ மட்டுதா அந்த ஹீரோ சு தீதா எல்லாருமே வந்து வேல செஞ்சிட்டு இருக்காங்க
ஆமா இங்க சொல்ற மாரி ஹீரோயின் வந்து டம்மி பீஸாதா இருக்கு
ஓ வ வராங்க போறாங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடறாங்க
ம் அவ்ளதா
அவ்ளதா பண்றங்க ஹீரோயின்ஸ்கு ஒரு ரோலே கடையது அத பாத் இப்போ ஹீரோயின்ட்னா அது மாரி என்ன மாரி ந நடிச் ச்சா உங்களுக்கு புடிக்கு அது மாரி நெனைக்கிறீங்க
என்ன மாதிரி ந நடிச்சார்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியில பாத்தா வந்து இருக்கணு இப்போ ஜோன் ஒரு படோ வந்துச்சில அந்த படோ நல்லா இருந்துச்சி அந்த பொண்ணு வந்து திடீர்னு அவ பாக்குபோது சத்து போயிடுமா அய் அய்யோ இந்த பொண்ணு செத்துடுச்சே இதுக்கப்புறோ இவ என்ன ஆவா அப்பிடிங்கிற மாரி நெனைச்சிருந்தே ஆனா அந்த சீன் வரைக்குமே நல்லா இருந்தது அதுக்கப்புறோ அ அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறோ அந்த மாதிரி ஒன்னு பெருசா இல்ல அதல அ டச்சிங்கா இருந்துச்சின்னா அந்த பொண்ணு சாகற வரைக்கு பாவமே என்ன பண்ணுவானோ அப்டின் இருந்திச்சி
இவனா ரீசன்ட் டைம்ஸ்ல ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸு நெறையா அகப்புறோ ஒரு ஜோதிக்கா நயன்தாரா அத மாரி பச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லா வந்து வந்து ஹீரோயின் ஓரியன் சப்ஜெ்ட்ஸ் நெறைய பேர் நெறையா நடிக்கிறாங்க நா நெனைக்கிறே அவுங்க டீச்சர்ஸா நடிக்கிறது கலெக்டர்ஸா நடிக்கிறது அத மாரி நெறைய நடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லா இப்பக் ஆ ஹீரோயினு தனியா தனக்கு ஒரு முக்கியத்துவோ வேணு ஒரு ஹீரோ சப்ஜெக் ட்டலா இருக்கக்கூடாது நா தனியா என்ன முன்னிறுத்தி நட்ப் நடிப்பே அப்டிங்கிற படங்கள் இப்ப வருது ஆனா அந்த காலத்துல ஒரே படத்
ஸ்டோரி பேஸ் பண்ணி வரும்போது அவுங்குதுமே ஹிட்ட தா குடுக்குது
புரியில நீங்க என்
இல்ல ஸ்டோரி பேஸ் பனி இப்போ நைன்தாரல்லா அப்ப பாத்தா சும்மா கிளாமரா அப்பிடிதா இருப்பாங்க அந்த மாதிரி ஓடுன படங்க விட அவங்க எப்டி வந்து எப்போ வந்து இது ஸ்டோரி சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட கேரக்டருக்கு முக்கிய குழு இப்போங் குடுத்து அவங்க எடுத்தாங்களோ அப்ப இருந்து அவங்களோட படமுமே எல்லாமே நல்லா இருக்கு
அ ஆ எனக்கு ஆ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு பட போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாங்க அதர்வா அவங்க எல்லா நடிச்சிருப்பாங்க அந்த படோ எல்லா நல்லா ஹிட்டு் மூன்றாம் கண்ணா நெற்றி கண்ணா எனக்கு தெரியல அந்த படம் நல்லா இருந்துச்சு அவங்க நடிச
ஆமா அததா நானு சொல்றே
ஆ அது இல்லாம பா பா இப்போ இருக்குற படங்கள்ல எஃபெக்ட்ஸ் ஆனா நா நம்ம பாக்க முடியாதத செய்ய முடியாது அந்த காலத்துல நம்ப நம்ப உணர முடியாததெல்லா நெறைய காமிக்கிறாங்க இல்லயா அப்ப இந்த காலத் படங்களு நெறைய டி இது இருக்கு இல்லையா நமக்கு
நீங்க சொல்றது ஒ ஓகேதா ஆனா வந்து அ கரெக்ட் நீங்க சொல்றது லாஜிக்குங்கற ஒன்னே படத்துல இல்லாம போயிடிச்சி ஒவ்வொருத்தர் வந்து அங்க இருந்து குதிச்சா தப்பிக்க முடியாதுன் நமக்கு தெரியு அதுதா ஃபாக்ட்டு ஆனா அங்க இருந்து குதிக்கிறதுதா வந்து படத்தோட இதுவாவே இருக்கு எப்டி குதிச்சு என்ன ஆனாலு ஹலோ ஹலோ ஏதோ சவுண்டு கேக்குதுங்களா
ஆமா ஏதோ சவுண்ட் கேக்கற மாரி இருக்கு
ட்டுக்கோ இப்ப ஓகேங்களா
ஆ
ஆ லாஜிக்குங்கிறதே வந்து இப்ப இருக்க படத்துல வந்து இல்ல
ஆனா இப்ப இருக்குற மக்கள் வந்து லாஜிக்கை எதிர்பார்த்து படம் பாக்க போறது இல்ல இல்லையா அவங்க வந்து ஒன் டே ஒரு என்டர்
பக்கவே போறதில்லையே
ஆமா இப்ப நெறைய பிளாட்பார்ம்ஸ் நெறைய ஓ டி டி இருக்கு நம்ம அத பாத்து யூஸ் பண்ணிக்கலா வீட்ல உக்காந்தே நாலு பேர் பேமலியோட பாக்கலா ஒரு நாள் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி அமௌண்ட் ஸ்பென்ட் பண்றதுக்கு பதிலா இது நல்ல ஆப்ஷன் தானே ஃபேமிலியோட வீட்ல உக்காந்து பாக்குறது
ஆமா நீங்க சொல்றது நாளா பட பாக்குறதே இல்ல நா வந்து ஆ எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல பாத்ததோட சரி அதுக்கப்பறோ ரீசண்ட்டா இப்பதா எ பசங்க பொறந்ததுக்கு அப்பறோ எ ரெண்டு பசங்களோட இப்ப இந்த கருப்பு படோ இதுதா பாத்தே நா அந்தளவுக்கு தேட்டர் போறதில்ல அந்த படம் பாக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல நமக்கு எல்லா சொல்லுவாங்க இல்லையா இது நல்லா இருக்கு இது பாக்கணுனு அப்ப மட்டு ஏதோ நீங்க சொல்ற மாரி இந்த ஓ டி டி அந்த மாரி பே பண்ணி பாக்குறோ அவ்ளோதா மத்தபடி வந்து அது பாக்கணுங்கற இட்ரஸ்ட்ல்லா எதுமே கெடையாது ஆனா இந்த மலையாள சினி அது இருக்கு இல்லையா அந்த இண்டஸ்ட்ரில நல்ல ஸ்டோரி லைன் குடுக்குறாங்க நல்ல வந்து லைஃப்ல எப்டி நடக்குமோ அந்த மாதிரி நேச்சுரலா இருக்குது அது அது பாக்கலா நல்லா அவங்களோட ஸ்டோரியில இருஞ்ல்லா நல்லாவே இருக்கு
நான அத ஒத்துக்கறே மலையாள சினிமாஸ்ல நெறைய கா பா ஸ்டோரி பேஸ்டு இது நெறைய வருது அவங்களோட சினிமாஸ்ல்லா பாக்கும் போது நா நம்ம நம்ம தமிழ் சினிமாச கம்பேர் பண்ணமோ அது வந்து கதைகளமு நல்லா இருக்கு ஆக்ஷனும் நல்லா இருக்கு எல்லாமே அங்க கிடைக்கிற மாறி இருக்கு
அத படமா இல்லாம உண்மையா இருக்கு நம்பற மாதிரி இருக்கு இப்படி நடக்கும் அப்டின்னு
அ அதுவும் உண்மை இந்தப் நீங்க படங்கள் நம்ம அதுல்லா படங்கள் மட்டு இல்லாம இப்ப நறைய சீரீயஸ் வெப்சீரீயஸ்ன்னு நறைய வருது அதுலயு நறைய கதைக்களங்கள் தமிழ்ல மட்டு இல்ல நா சொல்றது நறைய லாங்குவேஜஸ்ல ஹிந்தி எடுத்துக் க்கலா அதுலயு நறைய க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ் நெறையா வருது அதெல்லா நீங்க பாப்பீங்ளா
எனக்கு பாக்க ரொம்பவே புடிக்கும் பாப்போ
அந்த க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரிஸ்ல்லா எந்த மாறி பே பேஸ்ட் ஸ்டோ ஸ்டோரிஸ் நீங்க ரொம்ப வருவீங்க க்ரைம்மா
ஆமா எனக் க்கு வந்து இந்த ஹாரர் ரொம்ப புடிக்கு அதுக்கப்பற பாத்தா க்ரைம் பிடிக்கு ஆ இப்போ ரீசண்டா கொஞ்ச லவ் காமிக்ஸு புடிக்குது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கொரியன் சீரீஸ் எல்லா நா அது வரைக்கு பாத்ததே இல் ஆனா ரீசன்ட் ட்டா இப்போ ஒரு டென் பிப்டன் டேஸா பாக்குறே அது பொய் தா இல்லதா அப்டின்னு தெரிஞ்சாலு அது பாக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு அட்ராக்ட்டிவா
நீங்க சொல்ற கொரியன் சீரீயஸ் எல்லா பாத்ததில்ல பட் நெறைய வெப் சீரீயஸ் வந்து நெறைய லாங்வேஜஸ்ல நெறைய பாத்திருக்கே இந்த ஹிந்திஸ் எல்லா அ வருல்ல வெப்சீரீயஸ் வந்து அந்த அது கோட்ர்டோ கோர்ட் ஓரியன்டட் பேஸ்ல எடுத்த சீரீயஸ்சஸ் எல்லா நல்லா இருக்கும் அந்த க த்ரில்லர் நா மோஸ்லி வாட்ச் பண்றதுன்னா த்ரில்லர் மூ அ அ பேஸ்ட்டு வெப் சீரீயஸ்தா வாட்ச் பண்ணுவே இந்த படங்கள்ல பாக்கற தோட இந்த சீரீயஸ் ஒரு ஏழு மண் நேரம் மூனு மண் நேரம் இப்ப அந்தளவு சீரீயஸ் ஃபுல்லா பாக்கம் போது நல்ல கதை குடுக்கறாங்களோ படங்கள தாண்டி அப்டிங்கற ஒரு இது எனக்கு இருக்கு படங்களுக்கும் வெப்சீரீயஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதுக்கான இது என்னன்னு நீங்க நெனைக்கிறீங்க
உம் வித்தியாசம்ன்னா எனக்கு அவ்வளவா தெரியல எனக்கு இப்ப ரீசன்டடா போச்சே இந்த ஹார்ட் பீட் எல்லா சொல்லவு ரொம்ப இப்டி இப்டின்னாங்க நானுமே பாக்கவே இல்ல ஆனா லாஸ்ட்டா அந்த கிளைமேக்ஸ்க்கு ஒரு ரெண்டு எபிசோட் முன்னாடி இருந்துதா எல்லாமே
அந்த சீரீஸ் நானும் பாத்திருக்கே ஃபர்ஸ்ட் அந்த பார்ட் ஒன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கான ஹைப் குடுத்து பார்ட் டூ அவங்க எடுக்கும் போது அதோட ஹைப் குறைஞ்சிடுச்சோ அந்த ஒரு ஜாலினஸ் அந்த இதுல இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு அந்த சீரியல்ல அந்த வெப் சீரீஸ்ல ஏன்னா பார்ட் ஒன்ன கம்பேர் பண்ணும் போது பார்ட் டூ கொஞ்சோ டவுனா ஏன்னா ஒவ்வொரு படங்களுக்கும்
பார்ட் டூ வா நா பாத்தேனே பார்ட் ஒன் விட பார்ட் டூ தா நா பாத்தேனே உங்க அப்பா பொண்ணுன்னு தெரிஞ்சுடுமா தெரிஞ்சுடுமா அப்டின்னு அந்த கார்த்திக் வந்ததுக்கு அப்புறோந்தா அத பாக்க ஆரம்பிச்சதே
அவர் வந்ததுக்கப்பறோ அது நல்லா இருந்தது பட் பார்ட் ஒன்ன கம்பே ப அதுலன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ ஒரு ஜாலி மூடா அவுங்க குடுத்துருப்பாங்க ஒரு இன்டர்னா போயி அவங்க எப்படி அங்க அந்த ஹாஸ்பிட்டல்க்குள்ள அவங்ககிட்ட மாட்டிக்கிறது அதெல்லா கொஞ்சோ பாக்கும்போது கொஞ் ஜாலியா இருந்தது பார்ட் ஒன் பார்ட் டூ பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டா தெரிஞ்சது அவ பொண்ணா அக்செப்ட் பண்ணிப்பாங்ளா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா அப்டி தான் தோணுச்சு அ வெப் ஸ் ஆ ஆனா நம்ம படங்களு கிடைக்கிற அந்த ஒரு இது ஒரு ஒரு சந்தோஷம் வெப்சீரீஸ்ல கிடைக்குதா இதுவும் நமக்கு கத ஒருன்ட்டா பாக்குறோம் ஆனா படங்கள்ல நீங்க ஒரு ஒரு ஜாலியா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க
ஃபிரண்ட்ஸோட வெளியே போவோம் ஒன்னா பாப்போம் ஒன்னா ஏதாவது சாப்படுவோம் அது வந்து தேட்டருக்கு போனா மட்டும்தான் கிடைக்கும்
ஆஹ அந்த இந்த தோ தேட்டருக்கு போனா மட்டும் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓ டி டி ல ம் ஸ்டோரி பேஸ்டா பாக்கலாம் ஆனா ஒரு என்ஜாய்மெண்டு நமக்கு ஒண்ணு வேணும்னா நம்ம தேட்டருக்கு தான் போய் படங்கள் பாக்கணும் ரைட்டா ஏதோ எனக்கு ஒரு சத்தம் கேக்குற மாரி இருக் கு நான் என்னன்னு பாத்துட்டு வந்துறேன் நம்ம ஒரு
ஓகே ஓகே பாருங்க